ஹலோ சொல்லுடா எப்டி இருக்க
நல்லாருக்கேங்க்கா நீங்க நல்லாருக்கிங்ளா
ம் நல்லாருக்கே
வேலையெல்லா முடிஞ் எல்லாரு நல்லாருக்காங்க
சேரி ஓகே என்ன ரொம் ரொம்ப நாளா ஃபோனே காணோ
ஆமாங்க்கா பிஸியாவே இருந்துட்ட கொஞ்ச பிள்ளைங்களுக்கெல்லா லீவ் வு இப்பதா செர் அப்பதா அப்பற அம்மா வீட்டுக்கு வந்த சேரி அதா உங்ககிட்ட பேசலா அப்டின்ட்டு பண்ணேங்க்கா
ம் சேரி ஓகேடா சாப்ட்டாச்சா
ம் வேல எல்லா வேலையு முடிஞ்சுருச்சுங்க்கா நீங்க
ம் ஆ நானு சாப்ட்ட
சேர் சேரி சேரிங்க்கா ஃப்ரீயா இருக்கிங்ளாங்க்கா
ஆ ஃப்ரீதா
ம் சேரிங்க்கா இல்ல த இந்த இன்சூரன்ஸ் எல்லா போடுறாங்கெல்லைங் க்கா ஆ அத பத்தி உங்களுக்கு எந்த டீட்டெயல்ஸ் தெரியுமாங்க்கா இப்ப எதாவது அ பாப்பாவுக்கு இன்சூரன்ஸ் போடுற மாரி இருந்தா இப்ப இந்த ஏஜ்ல என்ன பண்லா
இல்ல இப்ப இன்சூரன்ஸ்ன்றது நெறையா இருக்கு நம்புளுக்கு நெறையா இருக்கு குழந்தைங்களுக்கு நெறையா இருக் கு இப்போ வந்து நெறையா கம் பெனிஸ் வந்து அ போட்டி போட்டுட்டு நெறைய ஸ்கீம்ஸ் வந்து குடுக்கறாங்க ஆனா அது வந்து நம்ப வந்து செக் பண்ணி எடுக்கணு அ மெய்னா வந்து ட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லா நெறையா போலா இப்ப இந்த போஸ்ட் ஆபிஸ்லல்லா அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இப்பா அ பாப்பா இருந்தா அத நம்ம போட்டுக்கலா அது நம்ப வந்து நா நெனைக்கறே ஆறு மாச ஒரு வருஷத் துல இருந்தே அது நம்ம போடலான் நெனைக்கிறே அதெல்லா நம்ப வந்து வருஷ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கு அதுல நம்ப வந்து அமௌண்ட் போடலா அதுக்கு இல்ல அமௌண்ட் ஆமா அது போட்டுக்கலா போட்டுட்டா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதுலயே ஆட் ஆயிட்டே வரு அப்ற இன்னோனு வந்து நம்ப நம்ப நேம்ல போணுனா அந்த பி பி எஃப் எல்லா இருக்குல்ல பி பி எஃப் வந்து அ நம்ப இதுக்கு போட்டுக்கலா அதோட வந்து என்னன்னா அந்த செல்வ மகள விட கொஞ்ச பெர்சன்டேஜ் கமியா வரு பிரஸ்டு மத்தபடி இது வந்து இது வந்து டென் இயர்ஸ் த்து வந்து கம்மி அத விட இதுல வந்து இயர்ஸ் கம்மி டுவல் இயர்ஸ்
ஓ சேர் சேரி இப்ப செ செல்வ அதுவோட இது பன்னென் அது பண் பதுநாலு வருஷோனா இது பன்னெண்டு வருஷோ அந்த மாரி வருங்
ஆமா செல்வ மகள் வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்பிளீட் ஆவுணு பாப்பாவுக்கு
ஓ சேரி சேரிங்கா
அ இதுல வந்துட்டு பி பி எஃப் வந்து டுவல் இயர்ஸ் போட்டா போது அதுக்கப்றோ நம்ம வந்து கிளைம் பண்ணிக்லா
ம் ம்
நெறைய இருக்கு இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு டேம் இன்சூரன்ஸ் இருக்கு இப்போ டேம் இன்சூரன்ஸ்லே நெறையா வந்து அ எ அதாவுது ஒரு குறிப்பிட்ட வருஷோ நம்ப கட்னதுக்கு அப்றோ அதுல இருந்து நம்மளுக்கு வருஷ் இத்தன வருஷோ இவ்ளோ ரிட்டன்ஸ் அப்டின்னு வர மாதிரில்லா இருக்கு
சேரி சேரிங்க்கா ம்
ஆ ஹெ ஹெல்த் இன்சூரன்ஸ்லா போட்ருக்கீங்ளா
ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுமே இல்லிங்கா இப்ப பேங்க்லியே எங்க பேங்க்ல அ மகிழா அக்கௌண்டுன்னு ஒன்னு இருந்துச்சு அந்த மகிழா அக்கௌண்ட்ல எப்டின்னா க்கு நம்ம அ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம பண்ணிக்கிட்டோ அப்டின்னா அதுக்கப்றோ வந்து பாதி அமௌண்ட கிளைம் பண்ணிக்லா அந்த மாரி எங்க பேங்க் நாங்க மா அ அதுனால நா பெருசா ஹெல்த் இன்சூரன்ஸு இது வரைக்கு எதுவு போல்லிங்க்கா
ஆ இல்ல அதெல்லா போட்டுக்குறது நல்லது ஏனா அது போட்டுக்குட்டம்னா திடீர்னு எதோ ஒரு ஹாஸ் பிட்டல் செலவுனா இப்பெல்லா சும்மா சாதாரணமா போய் அட்மிட் ஆனாலே லாக்ஸ்ல தா செலவாகுது ஒன்னு இல்ல டெலிவரி முடிஞ்சு நாங்க அப்ப இன்சூரன்ஸ் போடல பையனுக் னுக்கு வந்து மஞ்சக்காமால இருந்துச்சு
ஆ சேரி சேரி
கே ஒரு ரெண்டு டைம் அட்மிட் பண்ணோ ஓகே டோட்டலாவே ஒரு டுவெண்டி டேஸ் இருந்துருப்போ ஹாஸ் பிட்டல்ல மொத டைம் ஒரு டென் டேஸு அ செகண்ட் டைம் ஒரு செவன் டேஸ் அந்த மாரி இருந்தோ அதுக்கே எல்லாத் செலவு ரூம்மு ஏ சி ஓ இது சார்ஜு எல்லாமே சேத்து டூ டூ அண்ட் ஆஃப் லாக்ஸ் பக்மா வந்துருச்சு
ஆ இப்ப இன்சூரன்ஸ் இருந்துருந்தா அதுல பாதி கிளைம் பண்ணிருந்துருக்லா
ஆ ஆமா டெலிவரிக்கு வந்து கிளைம் ஆயிருக்கு ப்ளஸ் அதுக்கு தம்பிக்கு வந்து கிளைம் ஆயிருக்கு
ம்
அதனால வந்து இன்சூரன்ஸ் இருக்குறது பரவாயில்ல நா அப்பவே போடலானு தா யோசிட்டு இருந்தோ அப்றோ வந்து வீட்ல கொஞ்சோ அது எதுக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க நானு அத கேர்லஸ்ஸா விட்டுட்டே
ம் இப்ப ஆனா கொரோனா பீரியட் அப்போ எல்லா நெறையா பேரு போட்டு வச்சுருந்ததுனால அவுங்களுக்கு நெறையா பெனிஃபிட்ஸ் அதுல கெடச்சிருந்துருக்கு
ஆமா ஆமா இல்ல போட்டுக்குறது நல்லதுதா எ ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க ரினீவல் பண்ண வேண்டானு நெனச் ச கரெக்டா இன்னைக்கு ரினிவல் முடியுது நா வந்து நைட் டு வந்து நைட்டு தா வந்து சரி எதுக்கு பண்ணி வைக்கலா அப்டின்ட்டு பண்ணே அ பண்ணி ஒரே வாரத்துல பையனுக்கு வந்து ஒடம்பு சரியல்ல சிவியர் ஃபீவரு அ கிட்டத்தட்ட ஒன் லாக் ஃபார்ட்டி தௌசண்ட் செலவாச்சு அதுல ஒன் லாக் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து கிளைம் பண்ணி
கிளைம் பண்ணி ஆ ஆ
ஆ ஏனா இப்ப அது கூட இல்லைன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயி நா கைல இருந்து எல்லாமே அமௌண்ட் போட்ற மாரி ஆயிருக்கு வேஸ்டா போயிருக்கு ம் அப்டினாங்க அத பாத்துட்டுதா நாங்களு வந்து என்ன ஆனாலு ரினிவல் மட் டோ மிஸ் பண்ணிடக் கூடாது நாங்க ஒன் மந்த் முன்னே கொட்டேஷன் வாங்கி ரினிவல் பண்ணிருவோ இப்ப ரினிவல் அத பண்றது மட்டு இல்லாம அது கூடயே வந்து ஆக்சிடென்டல் கவருனு குடுக்குறாங்க அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணு
அதுல வந்து ஆக்ஸ் ஆமா அதுக்கு நம்ம நாலு பேர்னா கொழந்தைங்க ரெண்டு பேரு அடல்ட் ரெண்டு பே பேருங்கும் போது அதுக்கு தகுந்த மாரி அவங்க குடுக்குறாங்க அதாவது ஆக்சிடன்ட்ல ஏதாவது டெத் தோ எதாவது ஆச்சுன்னா இவ்ளோ அமௌண்ட்ன்ல்லா குடுக்குறாங்க
சேரி செரி ம் நம்ம தனியா அதுக்கு தனியா ஸ்கீம் போட்றதுல்ல ஆ இதுலயே வந்துருதுல்ல
ம் ஆமா இப்டி எல் ஐ சி லயு நெறயா இருக் கு என்னன்னா எல் ஐ சில பெருசா ரிட்டன்ஸ்ஸோ இல்ல வந்து அது பெனிஃபிட் இல்லன்ற மாரி நெறய பேரு சொ சொல்றாங்க ஏனா இப்ப நெறயா பிரைவேட்லலா நெறயா வந்துருச்சுல்ல
ம்ம்
மெயினா என்னன்னா நம்ம இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போறோன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்ளோ இருக் பாக்கணு ஏனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இப்ப நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு கம் கம்பெனியில வந்து எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பிரீமியம் கம்மியா பே பண்ணா போதுன்னு சொல்றானு அத போட்டுட்டோனா அவ நெறயா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பா
ம் நம்மகிட்ட ஆனா அத பெருசா சொல்ல மாட்டாங்க டிஸ்கஸ் பண்ணாமே நம்மள ஸ்கீம் போட வச்சுருவாங்க ம்
ஆமா இப்ப ஒண்ணு இல்ல எங்க பக்கத்து வீட்லயே அந்த அண்ணா வந்து ஒரு டைம் வண்டில போய் கீழ விழுந்துட்டாரு சும்மா மெதுவா தா விழுந்தாங்க கை கொஞ்ச லைட்டா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அது என்ன இவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு இன்சூரன்ஸ் இருக்கானு கேட்டாங்க இருக்குனு சொல்லி அட்மிட் ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி அதாவது இதுக்கு குடுக்கும்போது ஆப் ஆஃபிஸோட இது இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா அது திடீர்னு ஏதோ வந்து இல்ல அது கேஸ் குடுத்துருக்கணு இல்லைன்னா வந்து எதோ சம்திங் நெறயா அது ஃபார்மாலிட்டிஸ்ல்லா சொல்லி அது கிளைம் ஆகாம போயிடுச்சு
ஓ அதுதா நம்ம போடும்போ ப்போ ஆ ஃபஸ்டே நம்ம எல்லா தெளிவா டிஸ்கஸ் பண்ணிர்ணு
ம் ஆமா அது வந்து அவங்க முன்னையே வந்து தெரிஞ்சு அவங்க இன்சூரன்ஸ் இருக்குன்ற ஒரு இதுல ஏசி ரூம் இந்த மாதிரி கொஞ்சோ நல்லா பெரிய லெவல்ல எடுத்து
ம் ம்
அதே மாரி டேர்ம் இன்சூரன்ஸு போட்டுக்கிறது நல்லதுதா அது வந்து யாரு சால் ரி வாங்குறாங்களோ அவங்க இதுல்லா பண்ணிப்பாங்க அதுவுமே நல்லது தா லைஃப் இன்சூரன்ஸு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கறது
டேம் இன்சூரன்ஸ்னா அது என்னங்க்கா அது எப்டி வரும்
இன்ஷூரன்ஸ்னா இப்போ நம்ம வீட்ல இப்போ நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்டின்னா என்னோட நேம்லட் டேம் இன்சூரன்ஸ் போட்டா வருஷம் ஒரு இருவதாயிரம் முப்தாயிரம் அந்த மாரி நம்ம போடுறோம்னா ஒரு டென் டுவெண்டி இயர்ஸ் நம்ம பே பண்ணதுகு அப்றோ இப்ப நம்ப ஏதோ ஒரு டெத் அப்டின்னா இப்ப ஒந்த ஒன் கோரோர் பாலிசியில்லா சொல்றாங்கல்ல நம்ம டெத் தனா அந்த ஒன் கோரோர் நம்ளுக்கு வந்து கிடைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ஆமா நம்ம யாரு நாமினியா வெச்சிருக்கோமோ அவங் களுக்கு வந்து கெடைக்கு இப்ப எப்டி டூ வீலருக்கு எல்லா இன்சூரன்ஸ் போடுறோமோ அந்த மாரி இப்ப வந்து நம்ளுக்கும் போட்டுக்கிறது பரவாயில்ல அது இல்லது இன்னொன்னு என்னன்ன இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோனா சின்ன வயசுல சின்ன வயசுலன இந்த டுவெண்டி ஒன் டுவெண்டி ஒன் அந்த ரேஞ்ச் சேலரி வாங்க ஆரம்பிச்ச உடனே அப் அப்யே போட ஸ்டார்ட் பண்றது பரவாயில்ல ஏனா அப்புருந்து பண்ணோன்னா பிரீமியம் வந்து நம்ம கம்மியா பே பண்ணிக்கலாம்
ஆ கடைசியாவ கடைசியாவ கொஞ்ச கம்மியயிடும்
ஆமா இப்ப என்னன்னா நான் ஒரு பைவ் இயெர்ஸ் முன்னாடி செரி அப்ப அம்மாவு போடலாம்னு பாக்கும் போது சீனியர் சிட்டசன் ஆய ராங்கல்ல அவங்களுக்குெல்லாம் வந்து ரெண்டு பேத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஃப பிப்டி ஃப்ட்டி வந்துச்சு ஃபபைவ் இயர்ஸ் முன்னாடியே ஆ அது வீட்ல கேட்டதுக்கு அது வருஷம் நாப்தாயிரம் போட்டு நம்ம கட்டிட்டு இர் இருக்குறதுக்கு அட்மிட் ஆகற அன்னைக்கு பே பண்ணிக்கலாம் மாரி அவங்க சொல்லிட்டாங்க
இதா அதான் எல்லாரும் அப்படித்தானேங்ககா யோசிப்பாங்க
ம் அது நம்மளுக்கும் தெரியறத இல்ல
ம்
இப்பதானே கொஞ்ச டிவிலயும் கொஞ்ச கொஞ்சம் அப்டியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் இப்ப எல்லாம் நெறைய போட ஆரம்பிச்சுட்டாங்க
செரி செரிங்க அக்கா பசங்களுக்கு இது மாரி செல்வ மகள் மரி அது பசங்களுக்கு இருக்குதானே க்கா
பசங்களுக்கு இரு க்குது செல்வ மகன்ல்லா கிடையாதுட செல்வ மகனுக்கு பதில தான் பி பி எஃப் அக்கௌண்ட்
ஓ சேரி சேரி
அது நம்மள மாரியும் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுல்ல இல்ல அப்டின்னா பசங்க பையன் பேர்லயும் நம்ம அத
செரி செரி ஆனா பசங்களுக்குன்னு தனிப்பட்ட
ஆ ஹா இல்லடா தா பசங்களுக்கும் தனியா இல்ல ஜென்ரலா பி பி‌ எஃப் அப்டி மட்டும் தான் இருக்கு அதுல நம் போட்டுக்கலாம் அதுலயு ஓரளவு நல்ல பெனிஃபிட் இருக்கு
ஓ சேரி சேரி்ங்கா
அது இல்லன்னா அப்ரம் நம்ம மூச்சுவல்ஃபண்ட் லாங் டர்மா இன்வெஸ்மெண்டக்கு பேரம்ன மூச்சுவல் ஃபண்ட் போய்க்கிறது பரவாயில்ல நா இன்னொன்னு கேள்விப்பட்டேன் இப்ப டிராவல்லா பண்றோம்ல இதுலல்லா ஆம்னி பஸ்ஸோ இல்ல ட்ராவல்ஸ்ல எல்லா போறோம்ல அது தான் நம டிக்கெட் புக் பண்ணும் போது டிரவல் இன்சூரன்ஸ் அதுல வந்து பே பண்ண சொல்ற பே பண்ணா நம்ப ஏதாவது பஸ்ல போகும் போது ஆக்சிடென்ட்னா அதுல் கவராயிடும் அப்டின்ற மாரி
பிளேட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி குடுத்துருவாங்ளா
ஆமா ஆமா
ம்
அதனால இப்ப நெறைய ஸ்கீமு நெறைய கொண்டு வந்துட்டாங்க
ஆமா சேரி சேர்
ம் கவுர்மெண்ட்லயு ஸ்கீம் இருக்கு ஆனா கவுர்மெண்டோட அந்த அ அதெல்லா வந்துட்டு என்னன்னா சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனவுங்களுக்கு செவன்டி இயர்ஸ் ஆணவுங்களுக்கு
ம் ம்
இந்த மூட் ஆப்ரேஷன்லா கூட வீட்ல அப்பா அம்மாக் பண்லான் பாக்கும்போது அது செவன்டி இயர்ஸ் ஆனா தா பண்ண முடியுன்ற மாரி சொன்னாங்க
சேரி சேரி நெறைய இந்த நல வாரிய திட்டம் அந்த மாரில்லா இருக்கு இல்லைங்க்கா
ஆமா அதெல்லா செக் பண்ணி பாக்கணுன்டா
ம் தொழிலாள மாரி அ அதெல்லா இருக்கு நமக்குதா தெரில
ஆமா நா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டீடெய்ல் வேனா நா உனக் செக் பண்ணிட்டு உனக்கு நா மெசேஜ்
ஆ ஆ சேரிங்க்கா சேரிங்க்கா ம் சேரி ம் சேரிங்க்கா பாய்
அ பாய் பாய்